ஹலோ
கேக்குதுங்களாங்க
ஆ கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு படுத்துட்டு இருக்கேங்க எ பசங்க ரெண்டு பேரு தூங்கிட்டாங்க
அதுக்குள்ளயா
ஆமாங்க கொஞ்சொ ஃப்ரீயா இருப்பே
உ இன்னு பத்து கூட ஆக்லயே
போதுங்க இ மத்தியானோ என் பையே தூங்கல என் பொண்ணுக்கு தூக்கோ வந்துடுச்சு ரெண்டு பேரு தூங்குறாங்க நாளிக்கு என் பையன் வேர ஸ்கூலுக்கு போனுல்ல
அப்பா எல் கேஜிக்கே இவ்ளோவா
ரைம்ஸ் சொல்லிகுடுத்த
உ
ரைம்ஸ் கத்துக்கிட்டா சொல்லிட்டுருந்தா இவ்ளோ நேரமா
உ
அந்த டிம்பிள் சின் சி சப்பிசிக்ஸ் டிம்பிள் சின்னு இருக்கு இல்ல அந்த ரைம்ஸ் சொல்லிட்டு இருந்த
ஓகே ஓகே
இன்ன ரெண்டு மூணு ரைம்ஸ் ஒரேடியா மூணு ரைம்ஸ் ஒரு கத மூணு தமிழ் ரைம்ஸ் இங்கிலீஷ் ரைம்ஸ் அப்புறோ மேக்ஸ்ல நாலு பேஜ் ஹோம் ஒர்க் அப்றோ இங்கிலீஷ்ல நாலு பேஜ் ஹோம் ஒர்க்ன்னு குடுத்துட்டாங்கக
தலவலிக்
குட்டி பைய எவ்ளோ படிப்பாங்க
ம் கரெக்ட்டு தா
ரொம்ப பேச ஆரம்பிஷ்டாங்க லைட்ட அடிச்சாலு என்கிட்ட பேசாத என்கிட்ட இது பண்ணானன்னா நா உன்கிட்ட வெளையாட மாட்ட போ அப்டின் சொல்றாங்க என்கிட்ட
பரவாயில்லயே அவ்ளோ பேசகத்துக்கிட்டானா
ரொம்ப பேசுறாங்க ரொம்ப வாய் பேசுறாங்க இப்பல்லா ஜொரம் வந்து அவனுக்கு வாய்பேச அதிகமாயிச்சி போல இருக்கு
ம் இப்ப எப்டி ஜொரம்லா போயிருச்சா கம்ப்ளிட்டா
ஆ ஜொரம்லா போயிருச்சுங்க நல்லாதா இருக்கா நாங்களே டூர் போயிட்டு வந்ன்டோ
ம் என்ன ஸ்பெஷல் டின்னரு
டின்னர் ஒன்னு இல்லங்க தோசங்க தோசையு வெள்ளச்சட்னி அதுதா தேங்கா சட்னி
ம்
தோசையு தேங்கா சட்னியு சாப்டுட்டு ஒக்காந்துட்டு இருக்கோங்க ஒக்காரல கவுந்துப்பாரு
கேஃபே
இவுங்க ரெண்டு பேரு வந்த இப்போ தூஞ்கிட்டாங்க சேரி நம்ம டாஸ்க்க முடிச்சிட்டு நம்ம தூங்கிர்லா அப்டின்னு
என்னக
டாஸ்க்க முடிச்சிட்டு தூங்கலா இன்னங்க
ஓ சேரி சேரிங்கா
அ அப்றோ நீங்க சொல்லுங்க
எல்லா வேலையு முஞ்சிட்டு இப்போதா வந்து படுத்த செவன் ஓ கிளாக் சுட்டங்க நைன் தேர்ட்டி வர செம்ம வேல
என்ன வேலங்க
கொஞ்சோ பால்கணிலா கிளீன் பண்ண வேண்டிதா துணில்லா இருந்தது ஒருவார ரெண்டு நாள் துணி அதே ஒரு ரெண்டாவர் முஞ்சிச்சி மத்தியானந்தா நா பாத்துரோ கழுவுணு
ம்
அதெல்லா என்னுடைய வேல எல்லாமே ஒவர் திருப்பி கால்ல எழுஞ்சி தருப்பி செய்யனு
ம் கேக்கல நாளைக்கி லீவ் கெடையாதா
இல்ல இல்ல போகணு அதுக்குதா மொத்த வேலையு இன்னிக்கே செஞ்சுட்டா கொஞ்ச நாளைக்கி வெறு குட்டிமாக்கு போட்ற மாரி இருக்கு கரெக்டா அது
ம் நானு போடணுங்க யோசிச்சிட்டுதா இருக்க இன்னிக்கு போட்லாம் நெனைச்சே ஆனா ஒடம்பு ஒரு மாதிரியா இருந்தது இன்னிக்கு ஆத்னால போடல நாளைக்காது மாப் போடணு
நா வாரத்துக்கு ஒரு வாட்டி தாபெருக்குவே வாரத்துக்கு ஒரு வாட்டி தா மாப்பே போடுவ
நானு அந்த மாரி தானே பண்ற வாரத்தக்கு ஒரு வாட்டி தா மாப் போட்ற பெருக்கறதெல்லா டெய்லி ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவ போது
ஒரு நாள் வேணா இங்க அவ்ளோ குப்ப ஆகாதே ஆனா ஒரு வாரத்துக்கு அப்பறம் கிளீன் பண்ணும்போது அவ்ள குப்ப வரும்
ம் அதா என்னத்த சொல்றது நா சாப்ட்டா குப்ப நடந்தா குப்ப ஏஞ்ச்சா குப்ப எங்கேந்து வர்துனே தெரியமாட்டேங்குது அவளோ குப்ப விழுது
குட்டினு சொன்னாங்க பா அதனால இருக்கலாம்
சாப்ட்டு முடிச்சதுக்கப்பறம் பெருக்கனு சாப்ட்டு சாயங்காலம் பெருக்கணு திருப்பியும் சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்பறம் பெருக்கணு ராத்திரி தூங்கும்போது பெருக்கணு இந்த வீட்டயே பத்து வாட்டி பெருக்கறேங்க ஒரு நாளைக்கு
நா வார்துக்கு ஒரு வாட்டிதாங்க பெருக்கவே செய்றோம் பெருக்குற வலி இல்ல குப்ப இருக்கும் பட் அவ்ளோவா இல்ல அங்க வந்த ஏதாச்சு பெசு பெசா அப்பியே போட்டுருவோ
கோவமா வருதுங்க இந்த மாப்பு வேற வாரத்துக்கு ரெண்டு தடவ போடனு
ம் இங்க அந்த பிரச்சனையே இல்ல போட்டா போடலா அப்டி பண்ல ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் கிளீன் பண்ணலனா எப்டி
வா டெய்லியு தொடைக்கணுங்க டெய்லியு தொடைக்கணு வாரத்துல ஒரு தடவ வாஷ் பண்ணிர் இந்த பாத்ரூம் வேற எனக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்கு ரெண்டுத்தயு கழுவுணு அயையோ எனக்கு என்ன சொல்றது கடுப்பா இருக்கு
ம் இந்த மாறி வேலல்லா இல்ல
இவ்ளோ வேலைய ஒரே ஒரே ஆள் நான் மட்டும் செய்யணும்னா எப்டி செய்வே சொல்லுங்க
கொஞ்ச கொஞ்ச ரெஸ்ட் விட்டு
எல்லாமே வாராண்டா வெளில பெருசா இருக்கு அது வேற கழுவி விடனு அவங்களுக்கு எப்பப்போ மனசு வருதோ அப்பப்பல்லா நா கழுவிடணு டெய்லியு வெளில பெருக்கணு வேற உள்ள பெருக்கணு வெளில பெருக்கணு ரோட்ல பெருக்கணு இந்த கூழிய மூடுனு ரோட்ல தாங்க படி இருக்கு அதெல்லா பெருக்கி விடணு வாசல் பெருக்கணுமா
ஒ
இந்த கோழி வேற மூடணும் தலையெழுத்து
ம்
கடுப்பா இருக்குங்க புடிக்கவே மாட்டேங்குது வேல செஞ்சே நா வந்து அ எடயே கொறஞ்சுட்டே
ஓன்னும் பண்ண முடியாது கொஞ்ச கொஞ்சம்மா பண்ணுங்க ஷேரிங் பண்ண சொல்லீங்கா அவ்ளதா
யாருமே ஷேரிங் பண்ண மாட்டாங்க நா தா என்னோட வேயை முக்கி ஒக்காந்து செய்யணு இல்ல கொஞ்ச ரெஸ்ட் எடுத்தா உம் அப்டியே வந்து ஸ்லோவா பண்றா எதுமே பண்ண மாட்டேங்கறா குடும்ப செய்றதுக்கு லாயிக்கு இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க
இப்டிலா கல்லா
என்னால வந்து இப்பல்லா விட்டுறது நீ கத்திக்கிட்டே இரு நாய் மாரி நா ஏ வேலைய நா பாக்குறேங்க
இதுதா கரெக்டே ஆனா ஓவரா செஞ்சாலு தலைக்கு மேல ஏறிட்டு நிப்பாக
இல்லயா முடிலயா வந்து படுத்துரனும் கம்னு ஏன் வேலைய பாத்துட்டு இருக்கனு கத்திகிட்டே இருந்த அவுங்ளே பண்றங்களா இன்னு நல்லது அவங்களே போய் பண்ணிக்கிட்டோ நமக்கு எனத்துக்க
ம் ஓகேங்க
நறைய பேரு இப்டிதாக சுத்துறாங்க என்னத்த சொல்றது உ உ
சேரி சேரி விடுங்க
செ மோட்டார் தண்ணி கொஞ்சோ ஃப்ளோ ஆயிருச்சு அதுக்கு ஒரு திட்டு வாங்கிட்டு இருக்க
அதெல்லா நேச்சர்ன்னு சொல்ல வேண்டியதானங்க
எங்க அது ஒரு டென் மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணங்க அந்த மோட்ரு நா என்ன பண்ணன மறந்துட்ட அப்டி ஞாபகம் வச்சுட்டுதா வெளில போன வெள்ல போய் ஏதோ ஒரு வேல வந்தது பாருங்க அப்டியே ஃபுல்லா மறந்துட்டங்க மோட்டார் ஆஃப் பண்ணதா வெளியவே போனே நானு நா எப்பவுமே அலாரம் வப்ப போன்ல அதுவு வக்கல இன்னைக்கி வெள்ள நா மோட்டார் ஆஃப் பண்ண தா ஞாபகமா போய்ட்டு இருந்த யாரோ என்னவோ சொல்லிட்டு இருந்தாக அப்டியே மறந்த பாருங்க வந்துட்டா அப்டியே மோட்டார் ஆஃப் பண்ணாம அந்த மாரி தண்ணி நிரம்பி போயிருச்சு தேவயில்லாத வார்த்தைல்லா திட்டிட்டே இருந்தாங்க மேல் வீடு பின்னாடி வீடுல எங்க நாங்க பேசுற லாங்குவேஜ் புரியு சோ நீங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க எல்லாரு முன்னாடியு எதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க என்ன அப்டின் சொல்றதுக்கு ஆ அப்டியே ஓவரா கத்துறாங்க
நீ தா கத்துட்டு விட்டுர்னு இன்னொரு வாட்டி கத்துவாங்க அஞ்சாவது வாட்டி கத்தினே இருந்தா மதிக்க மாட்டான்னு விட்டுருவாங்க
நாங்க தா பண்றோமா அவுங்க பண்றதே இல்லையா அவுங்க திட்றதே இல்லையா அவுங்க எதுமே சொல்றது இல்லையா நா தா கத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஏ இ இருக்க இருக்க என்ன வாழவே விடாதுங்க என்னைய என் பிடி புருசனையு பிச்சு பிடிச்சிரு போல இருக்கு இது இருக்குற வரைக்கு
நீ என்ன அனாதையா அதலா ஆகாது இத்தன வருஷ ஆயிடுச்சு இதுக்கு மேலயு நடக்
இது இருக்கிற வரையு எங்கள வாழ விடாதுங்க நிம்மதியா மொதல்லையு இந்த மாரி தா எங்கள பிரிச்சு விட்ருச்சு ஒரு வருஷம் நானு என் புருஷனு தனியா இரு இப்பவு இந்த மாரிதா பண்ணிட்டு இருக்கு
நிம்ம
தனியா தனியா இருக்கறதுக்கு ப்ளான் போல
பிரிச்சு வுட்டுற பிரிச்சு விட்டுற நிம்மதியா இருக்கான்னு
ம்
என் பசங்கனால ஏதோ நா இங்க இருந்துட்டு இருக்க இல்லனா எப்பயோ நா கெளம்பி போயிருப்ப இது நீ வேணா உ புள்ளையு வேண நீயே வச்சிக்கோன்னு சொல்ட்டு
ம்
ஒரு சில டைமு எனக்கு என்ன கோவ வரு தெரியுமா ஒரு சில டைம் ஒரு மாதிரி கோவம் வரு நல்லா அசிங்க அசிங்கமா கேட்டுவிட்டு கெளம்பிடலாமானு
ம்
வயசுக்கு மரியாத குடுத்துட்டு இருக்க இதுக்கு என் அம்மா நல்லா வளர்ப்பு வளர்த்துட்டாங்க வயசுக்கு மரியாதை குடுத்து இருந்துட்டு இருக்க
சவுண்டே வெக்கல ம் ம் செரி விடுங்க விடுங்க பாத்துக்கலா
அப்புறோங்க
நல்லா ரெஸ்ட் எடுங்க ஃப்ரீயாக இருங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க அயொரு நல்ல பீலா குக்கு
ரெஸ்ட்டு என்னங்க ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுங்குற ஒரு வார்த்தையே ஏ லைஃப் டி வி பாட்ருந்தாங்க மதியானோ கொஞ்ச நேரோ நா உள்ள வந்து படுக்றது ஏதோ நம்ம சாப்ட்ற மதியானோ ரெண்டு மணிக்லா சாப்பாடு முடிஞ்சது உள்ள வந்து படுத்துட்ற ரெண்டு ரெண்ட்ரைக்கு ரெண்ட்ர மணிக்கு படுத்தனா எம்பொண்ணு தூங்கத்துக்கு மூன்ற ஆக்கிர்றா ஒரு அர மண் நேரொ நா எக்ஸ்ட்ராவா அரமண் நேரொந்தா தூங்குறே மூன்றன் ந நாள் நா யப்டி இப்டின் சொல்ட்டு மூண் முப்பத்தஞ்சு அப்டிதா தூக்கமே வருது எனக்கு ஒரு நாலு இருவதுக்கு தூங்றது அவங்க பெரிய விஷயொ மாரி கத்திகிட்ருக்காங்க துங்கறா துங்குறா துங்குறானு
அவங்களுந்தான தூங்குறாங்க நீங்க கேட்ருக்கிங்ளா
பத்து விஷயொ ஆயிருச்சி
செரி ஓகேங்கனா